அ ஆ சொல்லுமா எதோ கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லி சொல்லீட்ருந்தீங்களே
அ ஆமாக்கா கேம்பஸ் இன்ட்டர்வியூல வந்து அட்டன் பண்ணியிருக்கங்கா ஒரு மூணு ரவுண்டு மூணு ரவுண்டு பஸ்ட் ரவுண்டு அட்டன் பண்ணி இது பண்ணிப்ட்ட கிளியர் ஆயிருச்சு அடுத்து செட் அடுத்து அடுத்து கிட்டத்தட்ட உன்னு நாலு ரவுண்டு இன்டர்வியூ க்குன்னாங்க அதுதா அந்த இது அட்டன் பண்றதுக்கு வந்து கோயம்புத்தூர் வரணு பேலன்ஸு இது பஸ்ட் ஃபஸ்டு ரவுண்டுல கிளியர் பண்ட்டம்ன்னா அடுத்து பேன்ஸ் வந்து எல்லாமே கோயம்பத்தூர் தா வரணு
அப்படியா சேரிமா சேரிம்மா
கோயமுத்தூர் வரணு அதனால தா வந்து உங்களுக்கு கால் பண்ணே நீங்க எங்க இருக்கீங்க கோயம்புத்தூர்ல
சேர் சே ஸ் இல்லமா இல்லமா இங்க ஊர்ல தா இருக்கேனா
ஊர்ல தா இரு
ஆம்மா ஆ இங்க இல்லடாமா அவனா எது எது ஹெல்ப் வேணு எதுன்னா சொல்லுங்க வேணா இங்க ப்ரெண்டுங்கட்ட யார்ட்டயாச்சு நா வந்துட் ட்டு எதோ உங்களோட ஹெல்ப்புக் கே என்னமார் அப்டிங்கறது பாத்துட்டு அவங்கள வேணா ஹெல்ப் பண்ண சொல்ற இருக்காங்க ஹெல்ப் பண்ணுவாங்க செரிங்களா எந்த க என்ன கம் பெனிமா
அதாக்கா இதுக்கா அது எல் என் டி
ஓ சேரிம்மா சேரிம்மா
அடுத்துங்க மொத்தோ அன் ஆறு ரவுண்டு இங்க ஒரு ரவுண்டு க்ளியர் பண் அஞ்சு ரவுண்டு
ஓ அஞ்சு ரவுண்டு வந்துட்டு இங்க வர சொல்லிட்டாங்களா சேரி சேரி சேரி பரவால அதனால ஒன்னு பிரச்சன இல்ல ஓகே
இது வந்து பாக்கணு அதுதா உங்கள்ட்ட நீங்க இருக்கீங்களான்னு கேக்க தா கூப்ட்ட
எப்ப வரலான்னு இருக்கீங்க
அதுல வந்து ஒன்னு அடுத்த அடுத்த வீக் அடுத்த வீக் வந்து
ஓ அனௌன்ஸ் பண்ணுவாங்களா
அனௌன்ஸ் பண்ட்டாங்க அனௌன்ஸ் பண்ட்டாங்க மூண் நாள் இன்டர்வியூ நடக்கு அது செலக்ட் ஆயிட்டம்ன்னா ஆறு மாசோ இன்டர்னா இருக்கணு
அப்படியா சேரி சேரி சேரி சேரி
இன்டர்வியூ நா இன்டர்ன்ஷிப்
ஓ இன்டர்ன்ஷிப்புக்காக தா இப்பதிக்கு இன்டர்வியூ பண்றாங்களா சேர் சேரி அது உங்களுக்கு வந்துட்டு உங்க பர்பாமன்ஸ பாத்துட்டு அ இது வேலைய வந்துட்டு உறுதி செய்வாங்களோ சேரிம்மா
அதனாலதா அதா கோயம்புத்தூர் வர்ற மாரி இருக்கு
சேரி சேரி சேரி அத என்னங்கறது நீங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுங்க எதோ உங்களுக்கு ஹெல்ப் வேணு என்னங்கறது என்ட்ட சொல்லுங்க கண்டிப் ண்டிப்பா நான் வந்துட்டு ஃப்ரெண்டு் யாராது இருக்காங்க அப்படின்னா ஏத் அந்த பக்கத்துல க்காங்க அப்படின்னா நா உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணா சொல்றே உங்களுக்கு என்ன வேணுங்கறத பாத்துட்டு உ
ன்னும் ஒரு கம்பெனிய அட்டன் பண்ணிருக்கே ரெண்டு கம் மொத்தோ மூனு கம்பெனி அட்டன் ண்ணே அது ரெண்டு ரெண்டுல செலக்ட ஒன்னு வந்து கோயம் பதூர் வர சொல்லியிருக்காங்க ஒன்னொன்னு வந்து சென்னை சென்னை போற மாரி இருக்கு
அப்படியா சேரி சேரி சேரி சே ஆ அது வந்துட்டு வேலைக் இதுவே பேஸ்மெண்டுக்குவே எஸ் எஸ்
உ
சேரி சேரி சேரி சே இதப் பாத்துட்டுதா அதுகடுத்து அது போ அத போவீங்களோ
மைப்பு இது அது ரெண்டு ஒரே டைப்ல கூப்ட்டல்ல டேட்ஸ் எடுக்காதனால பிரச்சனை கம்மியா தா இருக்கு
ஓ அப்படியா சேரி சேரி சேரி செரி
இதும் பண்ணணு
செரி செரி செரி செரி செரி அம்மாக்க எல்லா உடம்
ஆ பரவால்லக்கா பரவால்ல அம்மாகெல்லா நல்லா இருக்காங்க நீங்க நல்லா
செரியம்மா செரிம்மா ஆ பரவாயில்லமா நல்லா தா இருக்கே எந்த பிரச்சனையு இல்ல அதா சொல்லிட்டு இருந்தீங்களா அதா சிரி பேச பேச ல க் ஆயிடுசுன்னு சொல்லிட்டு தா சேரின்னு சொல்லிட்டு மறுபடியு கட் பண்ணிட்டு கால்
ஓகேக்கா ஓக்கே ஒரு பிரச்சனையு இல்ல நா எல்லா அப்பாதா பாக்கணும் நீங்க என்னான்னு பாத்துட்டு கொஞ்சோ என்னான்னு கேட்டுட்டு கால் பண்ணுங்க
ஆ நா கண்டிப்பா கால் பண்றேன் அதுக்கு நீங்க தா உங்களுக்கு என்ன மாரி உதவி வேணுங்கிறது வந்துட்டு நீங்க என்கிட்ட சொன்னாதானே நா கேக் க்க முடியு
அதுல தா ரூம் ரெண்ட்லா இப் புடியில பிஜி மாஸ்டல் அது மாரி இருந்தா கேட்டு சொல்லுங்க
ஏ சேரி மாஸ்டரு பிஜி ஹாஸ்டல் வந்துட் உங்களுக்கு பீஸ்ரேட்டு எந்த ஏரியால
உ ஏரியா நா உங்களுக்கு அமுச்சு டுறே பட் எந்த ஏரியான்னு இல்ல எந்த ஏரியானாலு பிரச்சன இல்லக்கா நீங்க கேட்டு சொல்லுங்க ஏன்னா
செரி ஓகே இல்லமா நீங்க வந்துட்டு மூணு நாள் தா இருக்க போறீங்க இருந்தாலு நீங்க பக்கத்துல இருந்தாங் இருந்தீங்கன்னதான்ன உங்களுக்க போயிட்டு வர கம்பெனிக்கு போயிட்டு வரதுக்கு சௌரியமா இருக் கோ கொஞ்ச தூரமா இருந்துச்சுன்னா அதுக்காக கொஞ்சோ மெனகட்ற மாரி இருக்கு அந்த ஊர்லல்லா உங்களுக்கு டிராபிக் எல்லா சொல்லவே வேணா எப்படி இருக் கோனோ உங்களுகே தெரியு அதுக்காக தா சொன்னே நா அதுதா நீங்க நா பக்கத்துல வந்துட்டு அந்த ஏரியாவ நீங்க வேணா அப்புற வாக் பண்ணி விடுங்க நா வந்துட்டு அந்த ஏரியா பக்கத்துல என்ன மாரி ரி ஹாஸ்டல் இருக்கு அதோட பீஸ்சோட டேட் டு என்னங்கறத வந்துட்டு விசாரிச்சுட்டு
ம்
நா உங்களுக்கு வந்துட்டு அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் குடுக்குற நானூ ம் சேரிமா
நீங்க என்னனு கேட்டுட்டு கால் பண்ணுங்ககா
ஆ செரி நா என்ன ஏதுங்கறத நா கேட்டுட்டு நா உங்களுக்கு அதுக்கப்பற கால் பண்ற நானு போன் சேரிமா செரி பாருங்க வைக்கவா ஆ ச அ